ம்
ம் ஹாய் எப்டி இருக்கே
ஓகேதா ம் நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க ஆ கேக்குது கேக்குது ம் என்ன பண்ணிட்டு இருக்கே ஸ்கூல் முடிஞ்ச அப்பறோ கான்டக்டே இல்லாம போயிச்சே
ஆமா நீ எங்க பிஸி ஆயிட்டே நானு ஆ கால் பண்ண முடில சேரி இன்னைக்குதா கொஞ்சம் ஃரீயா இருந்தேன்னா சேரி அதா ஒரு சில டவுட்ஸ் எல்லா இருக் கு கேட்டுக்கலா அப்டின்னு சொல்ட்டு கா கால் பண்ணே எனக்கு ரெண்டு மூணு இடத்துல ஒரு கரியர் ஆப்ஷன் வந்துச்சு ஆ சேரி அ தா சேர் எ எங்க சேரி பெஸ்ட்டா இருக்கும் சொல்லி அப்டின்னு சொல்லி கேட்டுக்கலா அவங்க்கிட்ட அப்டின்னு சொல்லி கால் பண்ண ரெண்டு ஸ்கூல்ஸ்ல வந்திருக்கு ஆனா ஒரு ஸ்கூல்ஸ்ல எப்டின்னு ஒரு ஸ்கூல்ல வந்து
அப்டியா
ஆமா ஸ்கூல் தா பிஃபர் பண்ணே ஏன்னா பசங்களுக்கு கொஞ்ச அம் கொஞ்சம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா படிச்சு வைக்க ப ப எஜிகேஷன் இருக்கும் இல்லயா அதனால ஆ அது கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ண ஆ சேரி ரெண்டு ஸ்கூல்ஸ்லா
ம்
ஆ இரண்டு ஸ்கூல்ஸ்ல ஆ ஒரு ஸ்கூல் வந்து டென்த்து வரைக்கும் தான் வந்து எனக்கு ஆ இருக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க இன்னொரு ஸ்கூல்ல வந்து டுவெல்த் வரைக்கும் சே டு்வெல்த்துக்கு போறியான்னு கேட்டாங்க
செரி
இப்பதா அதனாலதா எத சூஸ் பண்ணனுன்னு தெரியில ம் டுவெல்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடலாமா எ எ இ இந்த எக்பீரியன்ஸ் வெச்சு கொஞ்சொ டெவலப் பண்ணிட்லாமா இல்ல டென்த்து வரைக்குமே எதுக்கு பேர்டன் டென்த்து வரைக்குமே பாத்துக்குலாமா அப்டின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ச்சு எனக்கு
ம் மேஜர் என்ன மேஜர்
மேக்ஸ்
மேக்ஸ்ஸா ம் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்னா ஆம் இவ்ளோ இவ்ளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா
எனக்கு டென்த்துல வந்து ஒரு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்புறோ டுவெல்த்துல வந்து ஒரு டூ இயர்ஸ் தா இருக்கு ஆ அதுக்கு அப்புறோ சிலபஸ் மாறிச்சு இல்லயா சிலபஸ் மாறுனனால எனக்கு இது இந்த சிலபஸ் வந்து புதுசுதா இப்போ ரொம்ப கேப் ஆயிருச்சு எனக்கு இந்த சிலபஸ் வந்து எனக் புதுசுதா டென்த்து இந்த நியூ சிலபஸ்ல ஓர்க் பண்ணிருக்கே ஆனா டுவெல்த்துல ஒர்க் பண்ணது கெடையாது செரி அதுதா செரி கன்ஃபார்ம் பண்ணிக்லா ஆ அ கொஞ்சொ ட்ரை பண்ணி ம்
டு்வெல்துன்னா உனக்கு நீ போனா தானே உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரு நீ போன தானே அந்த சிலபஸ் ட்ரைன் ஆக முடியு நீ எக்ஸ் பீரியன்ஸ் இல்லன்னு நீ இருந்துட்டேன்னா உனக்கு அதுல இது கெடைக்கு நாலெட்ஜ் கெடைக்கு நீ போய் அது ப்ரிப்பேர் பண்ணி எடு த்தா உனக்கு டுவெல்த்துல எடுக்கறக்கு நாலேஜ் கெடைக்கு நீ ஆ ஃபர்தரா வந்து நீ போலா ஆ சிலபஸ அப்டின்னு உனக்கு நல்லா தெரிஞ்சுச்சுன்னா நீ டுவெல்த் ஹாண் பண்ணிக்லா அப்டி ஆ நீ எனக்கு எக்ஸ் பீரியன்ஸ் கம்மி சிலபஸ் மாறிச்சு அப்டின்ட்டு நீ போகாம இருந்தேனா உனக்கு எப்டி அந்த புக் நாலேஜ் வரு வராது
ம் ஆமா
அது ஒண்ணு நீ போய் நீ ஒன் இயர் பிப்பேர் பண்றே ப்ரிப்பேர் பண்ணி பாத்துட்டு நெக்ஸ்ட் இயர் போறே அப்டின்னாலு ஆ உனக்கு என்னன்னா உனக்கு கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுல அதுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்டியே எடுத்துட்டாலே பெஸ்ட்டா இருக்கு
பெஸ்ட்டா இருக்குலயா சேரி அதுதா எனக்கு டவுட் ஆயிருச்சு சேரி இப்பபோதிக்கு கொஞ்சொ கேப் விட்டுட்டு அப்புறோ டுவெல்த் எடுத்துக்குலாமா என்னான்னு சொல்லி அ டவுட் ஆயிருச்சு ம்
ஷின்ஸ் எவ்ளோ இரு க்கு
இங்க செக்ஷன்ஸ் வந்து ஏ பி சி த்ரீ செக்ஷன்ஸ் இருக்காமா ஒரு கிளாஸ்ல ஆ இங்க டுவெல்த்துல
டுவெல்த்துல ஆ சேரி
ஆ அது அப்டின்னா பய மேக்ஸ் பயோ மேக்ஸ் கம் ப்யூட்டர் ஒண்ணு ஆர்ட்ஸ் ஒண்ணு இருக்காமா ஆர்ட்ஸுக்கு நம்ம போ மாட்டோ ஆ மேக்ஸ் பயோ மேக்ஸ் கம்ப்யூட்டருக்கு தா போடுவாங்க போட்டாலுமே
செரி
இங்கியு நாப்பது பேரு அங்கியு நாப்பது பேராமா ரவுண்ட்டா ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்டின்னு சொன்னாங்க இப்போ ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்டினா கொஞ்சோ ஆமா இப்போ ஃபார்ட்டி ஸ்டூடென்ஸ்னா கொஞ்சோ அது பேர்டன் தானே ரிஸ்கு தானோ யோசி என்னனு செரி இல்ல எதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரலாமா ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒன் இயர் கூட ஆயிட்டா கூட போதும் பழகிரும்
ஆ ஒன் இயர் ஆயிட்டேனா எப்டி பண்ணுவ நீ புக்கு இது பண்ற எடத்துலயா
ம் அந் அந்த பிரிப்பரேஷன் இருந்துட்டா அம் மா பிரிப்பர் பண்ணிடா அதுக்கப்றோ பேர்டன் இல்ல அது ரெகுலரா எப்பவுமே பண்ற மாரி தானே கரெக்ஷனு அதெல்லா வந்து நார் மல் தா எப்பவுமே பண்ற மாரி தா ச இதுதா என்ன பண்ணலான்னு ஆ கொஞ்சோ கன்ஃப்யூஷனாவே இருந்துச்சு எனக்கு
ம் செரி ஒன் இயர் வேணும்னு அந்த கான்பிடன்ட் இருக்குல ஆ நா வந்து போனா அப்டி பர்ஃபெக்ட்டா இருப்பனானு உனக்கு இது இல்லனா கான்ஃபிடன்ட் இல்லன்னா
எனக்கு என்னமோ உன்னோட வாய்ஸ் பிரேக் ஆன மாரி இருக்கு
இப்ப கேக்குதா
ம் கேக்குது ஆ கேக்குது கொஞ்சம் சத்தமா
ஆ ம் அப்போ வந்துட்டு கான்ஃபிடன்ட் இல்லன்னா ஒன் இயர் கேப் எடுத்துகோ செரி பெஸ்ட் ஒன் இயர் கேப் எடுத்த தா பெஸ் ச் நீ நல்லா டுவெல்த்துன்றனால இன்னும் கொஞ்சோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேவ தானே நல்லா ஒன் இயர் புக் நல்லா பிரிப்பர் பண்ணி பண்ணி புக் நாலேஜ் எடுத்துக்கோ எடுத்துட்டு அதுக்கப்றோ டுவெல்த் போ டென்த் எவ்ளோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ளோ செக்ஷன் இருக்கு
டென்த்துல இன்னொரு ஸ்கூல்ல வந்து டென்த்ல வந்து அங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த மாரி தா இருக்கு ஆமா
ஆ
தேர்டி ஃபைவ் தா இருக்கு அதுலயும் வந்து ஏ பி சி ஈ த்திரி செக்ஷன் இருக்காமாம் ம் அது கொஞ்சம் பேர்டன் கம்மி தா போல
ம் அப்டி போட்டாலும்
புரில உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது கொஞ்சோ லோ வாய்சா கேக்குது
ஆ அப்டி செக்சன்ஸ் போட்ருந்தே எவ்ளோ செக்சன் ஹேண்டில் பண்ணி போடுவாங்கன
அ மேக்சிமம் த்ரீ கிளாஸ்லயும் மேக்ஸ் இருக்கும் ஆ எப் டியும் டூ செக்ஷன்ஸ் போடுவாங்க போல
ஆ செரி செரி டூ செக்ஷன்ஸ்னா டென்த் ஸ்டாண்டர்டே எடுத்துக்கோ பெஸ்ட் ம் உனக்கு டுவெல்த்துக்கு வந்து எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதனால டென் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோ சவன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக் இது புது சிலபஸ் உனக்கு தெரியுன்றதுனால டென்த் சூஸ் பண்ணிக்கோ டுவெல்த்க்கு வந்து ஒன் இயர் கேப் பண்ணி போய்டு
ம் அதுவும் இல்லாம இப்போ பேப்பர் கரெக்ஷன் அதுனாலும் அங்க கம்பேர் பண்றப்போ இங்க ஃபைவ் டூ சிக்ஸ் பேப்பர்ஸ் கம்மி தானே கொஞ்சோ இது பண்லாம் பா பேப்பர் கரெக்ஷனும் கொஞ்சோ ஈஸியாவும் முடிஞ்சிடும் பிளஸ் வந்து ஸ்டூடென்ஸு கம்மியானதுனால ஆ ம் என்ன பண்லான்னா கொஞ்ச நல்லா கோச்சிங் குடுக்கலா போல
ம் சரி இப்போ டென்ஸ்டாண்டட் சிலபஸ் இல்ல என்னமோ ஆ என்ன சப்ஜெக்ட் தமிழ்ல என்னமோ சப்ஜெட் டு சோசியல் என்னமோ கம்மி பண்ணிருகாங்களாமா அப்டியா
ஆ ஆம் ஆமா கம்மி பண்ணி இருகாங்க சோஷியல்லயா தமிழ்லையா
தமிழ் சோசியல்லலா அப்டின் கேள்வி பட் பட்ட எதுலன்
தமிழ்ல கம்மி பண்ணாங்க லாஸ்ட் இயர் வந்து தமிழ்ல கம் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி தமிழ்ல கம்மி தா அதையு வந்து ரெடியூஸ் பண்ணிருகாங்க சோஷியல்ல மேபி இந்த டைம் பண்ணிருக்கலா போல ஆ அந்த மாரி ஒரு நியூஸ்ல கேள்விபட்ட நானு ம் மேபி இருக்லா கம்மி பண்ணி இருக்லா
ம்
மி பண்ணிருக்லா ஆனா மேக்ஸ்லலா கம்மி கெடையாது கெடையாது அதுவு இல்லாம இப்ப டுவல்த் ம் ம் டுவெல்தலலா ரெண்டு புக் ரெண்டு வால்யூம் இருக் இல்லயா அந்த ரெண்டு வால்யூமு கொஞ்ச கஷ்டந்தா ஒரு வருஷத்துல ரெண்டு வால்யூம் கம் கம்ப்ளீட் பண்றதுகு இந்த ஒரு வால்யூம் கம்ப்ளீட் பண்றதுகு டிஃப்ரென்ஸ் இருக்குதான ம் அது கொஞ்ச இன்னும் பேடன் தான இப்போ
சிலபஸ் மாறி இருகுன்னா என்ன உள்ள டாபிக்ஸ் எல்லா மாறிருக் என்ன டாபிக் மாரி இருக்கு அப்டி மோஸ்டா
ம் அப்டி கரெக்டா தெரியல இவங்களுக்கு தமிழ்ல எப்டி சொன்னாங்கனா உள்ள இருக்கிற கண்டடென்ட் கொஞ்ச ரெடியூஸ் ஆயிருக்குன் சொன்னாங்க
ம் செரி செரி
சோஷியல்ல மேபி ஒரு லெசன சோஷி ல்ல ஆல்ரெடி வந்து டுவென்டி செவன் லெசன்ஸ் இருக்கு டென்துக்கு டுவென் டிசெவன் இருக்க அந்த டுவெண்ட்டி செவன்ஸ் செவன்ல வந்து மேபி அந்த கண்டென்ட் ரெடியூஸ் பண்ணி இருக்லா கன்டென்ட் வேணா பண்ணி இருக்கலா லெசன்ஸ் கம்மி பண்ண மாட்டாங்க ஏனா இங்க கம்மி பண்ட்டா டுவல்துல ரிஸ்க் தான உங்களுக்கு அதனால லெஸ் சன்ஸ் கம்மி பண்ண மாட்டாங்க இங்க நாலேஜ் இருந்தா தான அங்க போய் பண்ண முடியு ம் பேசிக் இருந்தாதா அதனால லெசன்ஸ் கம்மி பண்ண மாட்டாங்க கன்டென்ட வேணா கம்மி பண்ணிரு பாங்க அம் ரெடியூஸ் பண்ணா பண்ணி இருப்பாங்க ந அதுதா யோசிச்ச இப்ப டுவெல்துல போன இப்போ மேக்ஸ் எடுத்தா ஆ ரெண்டு வால்யூம்னா ரெண்டு வால்யூம் முடிகிறதுகு எப்டியோ ஆ ஒரு அஞ்சு மாசமாது அஞ்சு மாச ஏ ஆறு மாச கூட தேவ படு அதுக்கப்பற கோச்சிங் குடுத்து பசங்கள எடுதுட்டு வரணுனா ரொம்பவே டிஃபி கல்ட்தா என்ன பண்ணனு தெரியல ம் அதனாலே இப்ப ஆ டென்த் டுவெல்த் ரெண்டுமே எடுதோனா மானிங் ஈவினிங்னா மார்னிங் ஒரு கிளாஸ் வரு ஈவினிங் ஒரு கிளாஸ் வரு டுவெல்த்க்கு அந்த மாதிரி பாத்தன்னா ரெண் டு மார்னிங் ரெண்டு ஈவினிங் வந்துரு ரெண்டு ஈவினிங் வந் துரு அது இல்ல ஒரு சில டைம் என்ன பண்ணிருவாங்கன்னா ஆ டுவெல்த்துகே வந்து ரெண்டு டுவெல்த்துக்கு தனியாவே ரெண்டு மார்னிங் ரெண் டு ஈவினிங் வந்துரு அது இல்லாம டென்த்துக்கு ஒரு மார்னிங் ஒரு ஈவ்னிங் வந்துரு மொத்தமாவே வந்து ஆறு செக்க்ஷன் மாதிரி வந்துரு கிளாஸ்க்கு போற மாதிரி ம் இது லாங் டிஸ்டன்ஸ்னால ஆ கொஞ்சோ டிஃபிகல்டாதா இருக்கும் போல ரெடி ஆயி போயி பஸ் ஏறி போயி ம் போயி கிளாஸ்க்கு ரீச் பண்ணனு கொஞ்சோ டிஃபிகல்டாதா இருக்கும் போல அதனால நீ சொல்லாம சொல்ற மாதிரி டைமிங் வந்து எயிட் தேட்டில இருந்து ஈவி்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கு பிகினிங்ல ஃபைவ் தேட்டி வரைக்கு அதுக்கப்பறோ ஈவினிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகு சிக்ஸுக்கு மாறு அதுக்கப்பறோ வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கு இருக்குமாமா கிளாஸ் எயிட் வரைக்கு இருக்குன்னு சொன்னாங்க எயிட் வரைக்கு இருந்தா வந்து வந்து அவுங்களே வந்து டிராப் பண்ணிருவே அப்டின்னு சொல்லி சொன்னாங்க
ஓ அப்டியா டென்த் டுவல்த் ரெண்டுதுக்குமே வந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கு இருக்குமா
ஆமா எயிட் வரைக்கு இருக்கு ஆ எயிட் வரைக்கு இருக் குறப்ப அவுங்க வந்து ட்ராப் பண்ணிருவாங்களாமா நம்மளுக்கு அந்த ரிஸ்க் பஸ் ஏறி வ ரணுங்கிற ரிஸ்க் இல்ல ஆ சிக் ஸ் ஃபைவ் தேட்டி அப்டின்னா வந்து நம்மதா ம் செரி இப்ப நீ இதுல ரெண்டுல எது ஓகேன் டென்த் மட்டு ஓகே
டென்த் மட்டு ஓகே எடுத்துக்கோ பெஸ்ட் ம் டுவல்த் வந்து ஒன் இயர் கேப் எடுத்து பிரிப்பேர் பண்ணி நல்லா பிரிப்பேர் பண்ணி நல்ல நாலேஜ் ஆயிட்டு அப்பறோ பிளஸ் டூக்கு போய்க்கோ அதுதா பெஸ்ட்ட் செரி ஓகே பாய் ம் செரி பாய் ம்